வணக்கம் தோழி என்ன பண்றீங்க தோழி கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி கேக்குது பேசலா
கேக்குதா தோழி ஆ கேட்குது தோழிஉம் ம்
கேக்குது ஆ இந்த செயோ இப்பதான் சாப்ட்டு முடிச்ட்டு
டீ காஃபி குடிக்கலாமா தேநீர் அருந்தலாமான் பாத்துகிட்டு இருக்கே
ஏதோ வேல பாத்துட்டு இருக்கீங்க ம்
ம் சும்மா சின்ன சின்ன வேலைகள் தான் தோழி வேற என்னா பண்றது
சேரி கிருப்பாஸ்
ஆ ஆ பா பாப்பா தூங்குறா
அங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்களா
ஓ இல்ல அம்மா வந்தா வெளியல போயிருக்காங்க இந்த அப்பாவும் அம்மாவும் வெளில போயிருக்காங்க இந்த நகைல்லாம் எடுக்குறதுக்காக போய்ருக்காங்க கோயில் ஃப ங்சனா அதனால நகை எடுக்குறதுக்காக போய்ருக்காங்க
ஏன்னா இது நம்ம ரெகுலரா வேல பாக்கறப்ப இந்த மாரி கால்
அ தொலைபேசி அழைப்பு வந்து உங்களுக்கு வந்து இடையூறா இருக்கா இல்ல ஆ இது கேஷ்வலா பேசிக்கலாமா இந்த மாரி நம்ம ஒ
இடையூற இருக்கான்னு கேக்குறீங்களா
ஆ இடையூற இருக்குதான்னு கேக்குறேன்
அதாவது நம்ம பேசுறது இடையூரா இருக்கானு கேக்கீங்களா இல்ல பேசும்போது வேற ஏதாவது இடையூர் இருக்குதானு கேக் குறிங்களா
நீங்க வந்து வீட்டல வேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அ தொலை அலைபேசி பேசுறப்ப உங்களுக்கு வந்து இடையூறா இருக்கா இல்ல நார்மலா நம்ம பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த மாரி கேட்கறேன்
அந்த மாரி
இந்த அழைப்புகளை ஏத்துக்குறதுக்கு உங்களுக்கு எளிதா இருக்கா
இல்ல எனக்கு எளிதுதான் இப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப் நா பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அதுதான் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்னனா அது மட்டும் தான் ஏன்னா இப்ப நான் மட்டும் இருந்தேன் அப்டின்னா எனக்கு பிரச்சனையே இல்ல இப்ப கூட பாருங்க பசங்கள கூப்புறேன் கை கைய ஆட்டுறேன் பசங்களுக்கு கேக்கவே மாட்டங்க்குது நான் ஏன் நான் அந்த பசங்கள வச்சுட்டு நான் என்னதான் நான் பண்றதுனே எனக்கு புரியல உள்ள பெய்டிஙா
ஏன்னா அவங்க விளையாட்டு தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட அழைப் புகள் நம்மளுக்கு பேசுறதுக்கு இடையூரா தான் இருக்கும் அதனால அ உங்களுக்கு எளிதா இருக்கா எப் அப்டின்னு கேட்கணும்னு நினைத்தேன் தோழி
இல்ல இல்ல ரொம்ப எளிதல்லாம் இல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் இப்போ மத் மத்த நாள்ல்லாம் எனக்கு ஒன்னும் தெரியாது இப்போ ஸ்கூல் பள்ளி லீவ் விட்டுருக்கதுனால பசங்களுக்கு லீவ் விட்டாங்கல்ல அத ஆனா ரொம்பவே கஷ்டமாருக்குது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ந்தா இப்ப கூப்ட்டேனே நா எத்தன வாட்டி கை காட்டினே தெரியுமா பசங்களுக்கு கேக்கவே மாட்டுது நா என்ன பண்ண முடியு ம் நெறைய வாட்டி கூப்ட்டு கூப்ட்டு காதே கேக்கல
தொலைக்காட்சிய பசங்களுக்கு இது பண்ணி விட்டாலு பசங்க வந்து அத பாக்க மாட்டேங்கிறாங்க அவூங்களுக்குள்ள அவ்ங்க
அது சண்ட போடுவாங்க பாப்பாங்க சவுண்டு் கம்மியா ருகாது அஹ் நெறைய ப்ரச்சன இருக்குல்ல நமக்கு பேக்ரவுண்ட்லயு சவுண்ட் இருக்க கூடாதுல
ஆமா ஆமா கரெக்ட்டு நீங்க இப்ப இப்ப வந்து ஃப்ரீ டயத்துல உங்களோட ஆ ம் பொழுதுபோக்கா நீங்க எத நெனப்பீங்க
பொழுத்
என்ன பண்ணுவீங்க பாட்டு கேப்பீங்ளா இல்ல புக்கு படிப்பீங்ளா இல்ல அ தொலைக்காட்சி பாப்பீங்களா
தொலைகாட்சி தொலைகாட்சி பாக்குறது நாடகம் பாப்பது உம் இதுதா உம் இதுதான் என்னோட இது மத்தபடி நா பாடல்கள் கேப்பே
ஆ
நாடகம் பாப்பேன் பாடல் கேப்பே வேற ஏதாவது வேலைகள் ளுருந்தா சின்ன சின்ன வேலைகள் பா இதுதா மத்தபடி நமக்கு வேற வேலைகள்னு ஒண்ணு இருக்காது
ஆ ஏன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்னா அவ‌ங்களுக்கு சொல்லி
ஆமா அவங்களுக்கு சொல்லி் குடுக்கணு அவ்ங்க உங்களுக்கு ஸ்நாக்சு ரெடி பண்ணனு கரெக்டாருக்கும் அ ஸ்கூல் போயிட்டாங்கன்னா கரெக் ட்டாருக்கு ஏன்னா பசங்கள அனுப்பிட்டு அதுக்கப்பறோ வந் து நம்ம வேலையெல்லா முடிச்சுட்டு ம் ம் கொஞ்சோ அது என்ன என்ன சொல்ல அப்பல்லா கொஞ்சோ ஃப்ரீயாவே இருக்காது
ஆ ஏன்னா ஃபர்ஸ்டு அவங்கள கூப்பிட போறதுக்கே நம்ம தா போற மார்ருக்கு கூப்ட்டு வந்து
பேர்னா ரெண்டு பேரையு தனித்தனியா கூப்புட போணும் அவங்கள ஒர்கை இவங்கள ஒர்கன்னு கூப்புட வந்து அதுக்கப்றோ வந்து எல்லாருக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி குடுத்து அவ்ங்க ஸ்நாக்ஸ்அ சாப்ட்டு முடிச்சு கொஞ்சொ நேரங்கூட ஆகாது அதுக்கப்றோ நைட்டு ரெடி பண்ணனு
ஆ கரெக்ட்டு ஏன்னா அதுக்கப்றோ என்ன பண்ணனுனா பசங்களுக்கு வெளில எல்லாரு டியூஷனுக் போவாங்க நம்ம வீட்லயே உட்காந்து பசங்களுக்கு சொல்லி தர வேணாங்க
அதாதா தா அதெல்லா பண்ணனு மா அதனால நமக் க்குதான் இந்த எல்லா என்ன சொல்றது ஒரு ஓய்வுங்கறதே இருக்காது
ஆ
அந்தான்
நீங்க வந்து ந்த சனி ஞாயிறா அந்த மாரி டயத்துல வெளியில எங்கேயாவது போவீங்ளா அதாவது இந்த பக்கத்துல அ பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு இந்த பார்க் மாரி இது விளையாட்டு திடல் ஆ
அதாதா பூங்கா போவோ பசங்கள கூட்டுட்டு பூங்கா போவோ வேற கோயில் போவோ சனி ஞாயர்ல மேக் அ கோயில் இருந்துச்சுன்னா பக்கத்துல கோயில் இருக்குல்லையா அந்த மாரி கோயில் ஏதாவது இருந்தா போவோ ஆ நாங்க என்ன சொல்றது அதிகபட்சம் கோயிலுக்குதா ரொம்ப போவோ வேற அ என்னது இன்பச் சுற்றுலா அப்டின்னு சொல்ட்டு ரொம்பல்லா போக மாட்டோ
அ அது வந்து இன்பச் சுற்றுலா நீங்க மேரேஜ் ஆன புதுசுல போயிர் பீங்க இப்ப பசங்கள வச்சுக்கிட்டு எப்பிடிங்க போ முடியு
அதெல்லா போறவங்க போறாங்க அதெல்லா போறவுங்க போகணு இல்லல்ல வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போணு ஒரு வாட்டி போணு அப்டின்னு சொல்ட்டு போறவங்கலா இருக்க தா செய்றாங்க போகாமலா இல்ல நாம க்கு வந்து அது முடியாது
ஏன்னா பசங்கள வந்து கூப் ட்டு போறது கரெக்ட்தா அவங்கள வெளியில யாருகிட்ட விட்டுட்டு போறது ஒரு கொஸ் டின்தா ஏனா வீட்லயு இருக்க மாட்டாங்க வெளியில போறது இதா தா இருக்கு அதனால அவங்களு கூப்டுட்டது இது பண்ண வேண்டியதுதா
நாம அவளத் அ பசங்க பெரியாளாயிட்டாங்க அவுங்களுக்கு பூங்கா போறது அந்த மாரி வேலைகள பாத் துக்க வேண்டியதுதா
உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்புர்றது அந்த மாரி ஏதாவதுன்னா என்னது அதிகமா விருப்பு உங்களுக்கு ஆ பிடிக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டத் அதாவது அந்த நொறுக்கு தீணின்னு சொல்லுவோல்ல
எனக்கு இதுதா புடிக்கு அதுதா புடிக்குல்லல்ல எதுனாலு சாப்டுவோ
இல்ல ஸ்வீட்டு காரோன்னு ரெண்டுருக்கு அதுல வந்து இனிப்பு காரோன்றங்கப்ப ஆ அதுல வந்து எது அதிகமா நீங்க விரும்பி சாப்டுவீங்க
அதிகமா இனிப்புதா ம் இனிப்பு அதிகமா சாப்டுவோ சேரி இருந்தாலு இப்போதைக் கீ ரொம்ப சாப்புட வேண்டா அப்டிங்கிற பட்சத்துக்கு இப்போ கொஞ்சோ கம்மி பண்ணிருக்கே
அ உங் உங்க ஊர்ல வந்து என்ன இனிப்பு வகையி அ அது பேமஸ்ன்னு சொல்லுவோல்ல அந்த மாரி இது என்ன வகை
எங்க ஊருல கடலை மிட்டாய் ஃபேமஸ்சு
ஓ கடலை மிட்டாய் ஓகே ஓகே ஓகே
கடலை மிட்டாய் அது அம்மா ஊரு அம்மா ஊருக்கு வந்தா கடலை மிட்டாய் மிட்டா தா வாங்கிட்டு போவோ
ஆ எங்க ஊர்ல பரோட்டா ஃபேமஸ்
ஓ சேரி சேரி
அது என்ன புரோட்டானா அடிச்சுக்கவே முடியாது அ து எண்ணெய்யு பரோட்டாவு நல்லா குட்டியாதா இருக்கு நல்லா கொழம்ப ஊத்தி ஊற வெச்சு குடுப்பாங்களா சாப் ட்டனா அப்பா அப்டி இருக்கு அப்பாடான் ங்கற மாரி இருக்கு ஏனா நம்ம வீட்ல மேக்ஸிமம் செய் ய்யமாட்டோ அந்த மாரி இதெல்லா செய்யமாட்டோ சப்பாத்தி இட்லி தோச இததா செய்வோ இந்த பரோட்டா இதெல்லா நம்ம அதிகமா செய்ய மாட்டோ இப்பதா வெரைட்டி வெரை ட்டியா புதுசு புதுசா ரெடிமேட் ஐட்டமே வந்துருச்சு நம்ம ட்ரெஸ்லதா துணி வகையில தா அ தச்சதே வந்திருக்குனா இப்ப எல்லாமே இதா வந்துருச்சு
ஆ
ஆ இப்ப அ பசங்களுக்கு வந்து இந்த டார்க் சாக்லேட்டுன்ருக்கு நீங்க நார்மல் இது
இப்ப
ஏ அந்த சாக்லேட் வாங்கி தரதுக்கு ஆ அதுக்கு பதிலா நீங்க இந்த மாரி வாங்கி குடுத்தீங்கன்னா இது கொஞ்ச ஹெல்த் தியா இருக்கு முடுஞ்சா நீங்க அத கூட ட்ரை பண்ணி பாருங்க
நிஜமாவே அந்த டார்க் சாக்லேட் சாப்ட்டா ஹார்ட் அட்டாக் கூட வராதா ம் நானு ஒரு இதுல படிச்சே
ந்து ஹெல்த்துக்கு நல்லது ஃபுல்லா நட்ஸ் வகை போட்டு தா இது பண்றாங்க அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாரி போட்டுதா இது பண்ணி குடுக்குறாங்க அப்டின்ட்ருக்கிறப்ப நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா இனிமேல் ட்ரை பண்ணிற வேண்டிதா
அ நீங்க எதாவ்து பசங்களுக்கு புதுசா எதாவ்து சொல்லி தரணுனு ஆசப்பட் டைங்னா எந்த மாரி இது இது பண்ணுவீங்க டரை பண்ணுவீங்க
புதுசா சொல்லி தரணு அப்டின்னா நா எ பைய்யன பொறுத்த வரைக்கு புதுசாக எதுவு சொல்லி தரணு ஏனா அவே நெறைய கத்துக்கணுனு நா அனுப்புனே அத நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டா கத்துக்கிட்டத அத வந்து அவே பயன்படுத்தல அதனால காசு செலவு பண்ணி முடிஞ்ச வரைக்கு எதுலயையு நம்ம கத்துக்கிறதுக்குன்னு சே சேக்க வேணா அப்டின்ற மா ரி ஒரு எண்ணோ எனக்கு வந்துருச்சு அதனால எனக் கு என்ன தோணுதோ
ம்
அதா என்ன சொல்றே நம்மளால சிம்பிளா ப அதாவ்து ரொம்ப செலவு பண்ணாம என்னென்னல்லா பண்ண முடியுதோ அதெல்லா பண்ணிட்ருக்கே அவ்ளோதா
வீட்ல இருந்தே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவ்து அ
அதாவ்து இவ பட எ பைய்யே நல்லா கொஞ்ச பட வரைவா அப்டின்னா ஆ எதோ ஒரு பிச்சர காட்டி வரைஞ்சு காட்டு எனக்கு அப்டின்ற மாரி ஆ வேற என்ன சொல்றது வகுப்பு போனா வகுப்பு போனா இ துக்கு முன்னாடி வகுப்பு போயிட்ருந்தா அதுக்கப்பறோ கொஞ்சோ ஸ்டாப் பண்ணிடே ஸ்டாப் பண்ணாலுமே அதுக்கப்பற அதா சொல்றேல நானே ஒரு பட எடுத்து இத வரைஞ்சிப்பாரு அப்டின்ற மாரி சொல்லியே இது பண்ட்டே நா அதுக்கப்பறோ வகுப்பனுப்ல ஏனா பெரிய வகுப்பு போயிட்டா இதுக்கப்பறமு நம்மோ உக்காந்து ஆ அவா வேற வகுப்புக்கு அனுப்பிட்டு இருந்தா அது செட் ஆகாதுல
பள்ளிக்கூடத்துல வந்து பசங்களுக்கு இப்ப இந்த த செஸ்ஸு ஆம் சிலம்பம் இந்த மாரி இதுல்லா இருக் குல அந்த மாரிதுல எதுவு பசங்களுக்கு சேத்து விட்டுருக்கீங்ளா
ஆமா சேத்து வுட்டுருக்கோ அது எங்களுக்கு எப்பயுமே உண்டு வருஷ வருஷோ என்ன என்ன சொல்றது ஆக்டிவிட்டி சேரணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்லா அப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாங்கம்போது போன வருஷோ சிலம்பத்துல இருந்தாங்களா இந்த வருஷோ என்ன செஸ் விளாட்ணு அது செஸ்ல சேரணும்னா சேரலா கேராம்மா ஃபுட் பாலா என்ன பசங்களுக் என்ன சேரணுன் ஆசப்படுறாங்களோ அத சேத்துக்கலா
ஏ பொண்ணு இதுக்கு ஆச வயலினுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா ஆனா அது எனக்கு அப்ப புரியல அவ சொ சொல்றதே எனக்கு புரியாம போயிடுச்சு இல்லன்னா சேத்திருப்பே அது சேத்து விடாம போயிட்டே ஆனா இப் ப வந்து என்னன்னா அவ வந்து அந்த ஆ பாடல்கள் இசை இது பண்றதுல வந்து அய் பாட்டு பாடுறதுல ரொம் ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா அதுவு ஆங்கில மொழியில பாடுறதா அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அதுதா வெளியில தேடணு வயலின் ப இது பண்ணணு அது பண்ணணுன் சொல்லிக்கிட்டுருக்கா ல்ல ஒவ்வொன்னா கத்து குடுக்கனு நீச்சல் கத்து குடுங்க பசங்களுக்கு நெஜமாவே அது ரொம்ப நல்லது ஹெல்து ஹார்ட் ஹாட்டுக் கு ரொம்ப நல்லது பம்பிங் ஆகும் நெஜமாவே நீங்க முடிஞ்சா பசங்களுக்கு இந்த சம்மர் இந்த இந்த மாத விடுமுறை இந்த மாதம் ஃபுல்லா மே மாதம் ஃபுல்லா விடுமுறையிலதா இருப்பாங்க இந்ததுல